ஹலோ
ஹலோ என்ன பண்றீங்க
ஹான்ச் இருக்கே வீட்லதா
கேக்குதா பேசறது
ஆ கேக்குது
ஆ ஒகே ஓகே நல்லாருக்கீங்களா
ஆ ஃபைன் ஃபைன்
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
நா இப்பதா சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
ஆ தோச சாப்ட்டே
ஆஃப்டர் நூன்
ஆஃப்டர்நூன் ரெடி பண்ணணு பண்ணிட்டுருக்காங்க வீட்ல
ஓ நீங்களா குக் பண்ண மாட்டீங்களா
இல்ல இல்ல
அ பண்ண தெரியுமா பண்ண தெரியாதா
தெரியாது ஆக்சுவ்லா நா வந் து நேத்துதா ஆப்பு இல்ல இல்ல அப்டி கெடையாது ரெஸ்ட் எடுத்துட்ருக்கே வீட்ல
ஓகே ஓகே
ஆ
அப்பறோ எங்கயா டூர்லா போயிருக்கீங்ளா
ஆ டூர்ல்லா போயிருக்கே கேர்ளா போயிருக்கே
வால்பாற போய் பாருங்க இந்த டைம் சூப்பரா இருக்கு நா டூ டேஸ் முன்னதா போயிட்டு வந்தோ
ம் செரி ஓகே ஓகே எதுல போனீங்க எப்டி ஃப்ரெண்ட்ஸ் கூடையா
ம் பைக்ல போய் வந்தோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு
ஆ
பன்னண்டு பேரு ஆறு பைக்கு
ம் ம்
அதரம்பள்ளி ரோடு ஓப்பன் பண்ட்டாங்ளா அதுக்குதா வெயிட் பண்ணிட்டே இருந்தோ கரெக்டா சூப்பரா இருந்ச்சு தே யானையெல்லா அப்டியே பக்கத்துலயே வருது
ஆ யான பக்கத்துலதா வரு
பயங்கரமா இருந்ச்சு அப்டியே அட்வென்ச்சரா இருந்ச்சு
ம் ம்
வண்டிகிது எதாச்சு ஒன்னு ஆயி நடுரோட்ல நின்றுச்சுனா அவ்வளதா முடிஞ்சோ செம சூப் ஆனா ஃபேமிலி ஆ ரோட்லலா வரு
ஆ ஆ
எவ்ளோ பெரிய கொம்புருக்கு நம்ம சும்மா கோயில்ல பாக்குறம அந்த ஆனைகள கொம்பு இல்லாம பாக்குறமா
ம் ம்
அவ்ங்கலா எவ்வளோ பெரிய கொம்போட்ருக்கு எவ்ளோ பெருசுன் தெரிய மாட்டுகிது
ம் ம் ம் ஆ
அப்பற சிங்கம்லா பாக்கல சிங்கம் பாக்கணுனு ஆசையா இருந்ச்சு காணோ சிங்கத்த
ஆ
ஆனா ஃபேம்லியோட நெறைய பேரு வராங்க கார்லதான மேக்சிம வராங்க
ஆ
அதனால அவ்ங்களுக்கு பிரச்சன இல்ல காருகுள்ள ஒக்காந்துக்குவாங்க
அதுக்கு முன்ன லாங் டிரைவெல்லா போனா கார்ல தானே வருவாங்க
ஆமா
ம்
நாங்களா பைக்கோட்டு அப்டியே ஓடிட்டோ யான பாத்தோன்ன ஆமா அது பக்கத்துல நிக்குது அங்க ரோடு நாங்க கர்ட்ட நாங்க ஆறு பைக் லைனா போயிட்ருந்தோ டப்புனு பாத்தா நின்றுருக்கு நடுல ரோட்டு கிட்ட அப்ப டக்கு டக்குனு வண்டிய ஸ்டாண்ட போட்டு நாங்க ஓடிட்டோ ஒரு காருக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்ட அப்பற அது பாட்டு நின்ட்ருந்ச்சு அப்டியே அது பாட்டுக்கு மறுபடியு கொஞ்ச நேர அஞ்சு கஞ்சுனு போச்சு இன்னொரு எட வந்ச்சு அவ்வளதா வண்டியெல்லா காலி எல்லா முடிஞ்சு அப்டின் நெனச்சோ அதுக்கப்ற அப்டியே போயிருச்சு அப்பற மறுபடியு திருப்பிட்டு ரூமுக்கே வந்ட்டோ சரியானா பயமாயிரு
ஓ அப்டியா ம்
சாப்ட்ல இருந்தே தானா நாங்கதா இல்ல பரவால்ல அப்டின்னு காருக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டோ
ம்ம் பாக்கணும்னு அவ்வளோ ஆசை வெளியவே நீட்டீங்களோ
ஆமா ஆ பாசே வண்டில்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் ரெண்டரா லட்ச ச்சாம் எங்க வீட்டுல என்னை கொண்டுருவாங்க
ஆ சரி சரி
அவரெடியும் காப்பாத்தியாச்சி இல்லாடி வண் வண்டி இது ஓடிட்டு போடும்னு நினைச்சோம்யானம்
ம் சா ஆ
அதுக்கு பைக் பிடிக்கல போலா அதனால போயிருச்சு
ஆமா இந்த வொக்கு எப்பத்துல இருந்து பண்றீங்க
நானா
ம்
நான் இப்பதான் பண்றேன் கொஞ்ச ஒரு த்ரீ டேஸ்
நானும் நேத்துதான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இதான் ஃபஸ்டு கால் எப்படின்னு தெரியாதா எப்படின்னு எதும் தெரியாது அதனாலதான்
செரி ஓகே
ஆ ம்
அது ஈஸிதான் கத்துக்கலாம்
இது எவ்வளவு மேசிமம் பேசுணும் கால்ல எவ்வளவு நேரம் பேசுணும்
அது இதுல சொல்ல கூடாதே
ஓ அப்படியா செரி ஓகே ம்
டென் மினிட்ஸ் பேசுனும் ஒரு கால் ஆமா இப்ப நீங்களும் நானும் பேசம டென் மினிட்ஸ் பேசணும் அதுக்கப்புறம் வேறக்கால் பேசலாம் ம்
ஆ சேரி சே
நீங்க எங்க போயிருக்கீங்க கேரளாவா
கேரளா
கேரளால எங்க
கேரளால மூணார் போனும் அங்கே அங்கே ஆ
வாகமா
வாகமானா ஆ இல்ல
அ
எனக்கு அந்த பிளேஸ் வந்து நேம் மறந்துட்டேன் கொச்சின் கூட்டிட்டு போனாங்க காலேஜ்ல இருந்தா கூட்டிட்டு போனாங்க
காலைன்னு கூட்டு போனா எங்க தெரியுமா கூட்டு போவாங்க பஸ்ட் கொச்சின் ஒன்ரலாக்கு கூப்பிட்டு போவங்க கரெக்டா
ஆ ஓண்டர்லா நாங்க ஸ்கிப் பண்ணிடோம் அங்க போல
ம்
ஆ பீச் போனும் ஆமா அங்கெல்லாம் போனும்
ஆ
ம்
நாங்க பஸ்டில்ல கூட்டுப் போனாங்க எங்கள
சோஸ்ட் இர்லேவா
ஆமா பஃஸ்ட் இயர்லயே கூப்பிட்டு போயிடுவாங்க இங்க கூட்டு போனாங்க கொச்சினு
ஆ
அப்புறம் அடுத்த செகண்ட் இயர்ல வந்து நாங்கள் இங்கே போனோம் ஆக்ரா போனோம் எல்லாரும் பிளான் பண்ணி
ஓ டெலிவர் பண்ணீங்களா ம் ம்
அப்ப தேடிர்ல்ல தேடியல்ல சும்மா எல்ல எல்லாருமே போனோம் மேம் சார் எல்லாருமே பக்கத்துலயே போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா அவங்கள வரமாட்டே நாங்க அப்ப செய்இதா லாஸ்ட் இயரு அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம்
ஓகே ஓகே
வாமன் போயிர்ந்தோ அடுத்த மாகி போயிருந்தோ சூப்பர இருந்துச்சு மாகி எனக்கு பிடிச்சதே மாகி தா போ மாகியா
ஆ
மாஹி டூரு காலேஜு டூரு
ஓ டூரு போண்ணி ஆ ஓகே ஓகே
கேர்ளா போனோ கேர்ளால இந்த் கோழிகோடு வரயோ போனோமா அங்கதா அப்டியே மண்டம கழுவி வுட்டு அப்டியாங்க மாகிவிட்டு சூப்பரான்ச்சு அங்க பெட்ரோலு டீசலோ எல்லாமே கம்மிதா
உம் உம்
எனக்கு புடிச்ச ப்ளேஸு அங்கதா நல்லா இந்துச்சு
உம்
மாகி அங்க ஜிஎஸ்டிலா கம்மி ஆமா டேக்ஸும் கம்மி எல்லாமே கம்மி
உம் உம்
சுப்ரா இருந்துச்சி நீங்க என்ன முடிச்சீங்க காலேஜு
காலேஜு இப்பதா முடிச்சிருக்க
என்னா டிபார்ட்மெண்ட்
எக்கனாமிக்ஸ் பி ஏ எக்கனாமிக்ஸ்
நா பி காம்
பி காம் ஆமா சி ஏ ம் ம்
நாளா காலேஜுக்கே காலேஜுக்கே அஞ்சு லட்சோ செலவு பண்ட்டே
ஓ ஃபை லாக்கா
ஆமா மூணு வர்ஷத்துல அது சம்பாருதிக்குள்ளேயு பத்து வர்ஷோ ஆயிரோ எனக்குலா
ஆமா இப்பெல்லா ரேட்டு ரொம்ப
எனக்கு அந்த காலேஜு போணோன்ட்டு ட்ரீம் அதனாலதா சின்ன வயசுல இந்து அப்டியே போனோ எங்க ஏரியா பசங்க எல்லாருமே அப்டியே அங்கேயே போயாச்சு நாங்க படிச்சவுங்க எல்லாருமே
ஆ
போனோ படு
உம் உம் உம்
அடிக்க எங்க செஞ்சோ சுத்தோ செலவு பண்ணோ என்ஜாய் பண்ணோ அப்டீனும்ல அந்த லைஃப்
ஆமா ஆமா உம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கோ எனக்கு உம்
ஆனா கோயம்புத்தூர்ல தா காலேஜே அதிகமா இருக்குது
கோயம்த்தூர்லயா
ஆமா தமிழ்நாட்டுலயே கோயம்பத்தூர்லதா அதிகோ காலேஜ்ஜு
ஆ ஆ
செகண்டு சென்னை
உம்
ம் சென்னையில எந்த காலேஜ் இருக்கு இந்த எம் ஜிஆர் எம் ஜி ஆர்னு ஒரு காலேஜ் அது எஸ் ஆர் எம் ஆ
எஸ் ஆர் ம் ஆமா
ஆந்த காலேஜு
எஸ் ஆர் எம்ல ரொம்ப பெருசா இருக்கோ உம்
உம்
உம்
ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா செலப்ரேட்லா தராங்களே எம் ஜி ஆர் காலேஜா எம் ஜி ஆர் தா நெனைக்கிறே
ம்
ஆனா எங்க காலேஜிதா பிராண்ட் கோயம்பத்தூர்லயே
உங்க காலேஜா
ஆனா எங்க கால ம் நான் இந்துஸ்தான்ல படிச்சேன்
ஓ இந்துஸ்தான்ல படிச்சீங்களா ஓகே ஓகே
இந்துஸ் தான் ஆர்ட்ஸ் அன் சைன்ஸ் போட்டு பாருங்க ம்
தெரியும் தெரியும்
நாங்கள்ல அதுக் டொனேஷனே எவ்ளோ தெரியுமா ம் அ முணு வருஷத்த
ஆ ம் கோயம்புத்தூரா
கோயம்பத்தூர்லதா படிச்சிட்டே
ஓ படிச்சது ஓகே ஓகே
ஆ ஆ ஆ நல்லா இருக்கும் கோயம்பத்தூர் புடிச்சு எனக்கு மதுர ரொம்ப புடிக்கும் மதுரை தேனியும் ஏன்னா ஒரு கிராமமா ஒரு அப்டியே ஒரு வில்லேஜ் செமையா இருக்கும்
வில்லேஜ் ஆமா நல்லா இருக்கு.
அதானே ஏஸ் பி ஐ னா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும் தெரியுமா இந்த எப்னா நேச்சுரல்ஸ் சூப்பரா இருக்கும் நாலா அப்ப நா நாலாம் வேணும்னே பைக் எடுத்துட்டு போவோ அந்த ரோட்ல போயே ஆவணும் அப்டின்ட்டு சும்மா போவோ இங்கேருந்து குமிலி வரையும் போவோம்
ஆ ஆ
ஒரு ஏலு மண்நேரோ ட்ராவலு சூப்பரா இருக்கு
ம் ம் ம் ம்
டியூட்டிக் போ ஒக்காற வெச்சிட்டாங்கர் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணோ எக்ஸாம் எழுதிட்டிருக்கே எஸ் பி ஐ க்கு
ஆ ஓ ஓகே ஓகே ஓகே வீட்ல சும்மா இருக்குது ஆ அத்தா அத்தா
ஆமா அவ்ளதா காலேஜ் காலேஜ் முடிச்சி து ஒரு ஒன் இயர் ஆச்சி ஒன் இயரு வீட்லதா இருக்கே
வேற எதுவு வேல ட்ரை பண்லாம்ல
ட்ரை பண்லா ஆமா இங் பதினஞ்சிரூவா தராங்க சேல்ரி பதினஞ்சிரூவா எதுக்கு எதுக்கு பத்தும் யாருக்கு பத்தும்
ஆ நீங்க எவ்ளோ எதிற்பாக்குறிங்க
ஒரு ட்வெண்ட்டியாச்சி நாலா சேரி ஒரு இருவதாயிர்சி குடுங்க அப்டின்னு கேக்க இருவதாயிரமா அப்டிங்கிறாங்க எல்லா எடத்துலயு
ம் ம் ஆமா இப்ப எல்லா அப்டிதாங்க
ஆனா பெங்களூர் அந்த சைடு போனா வேல்யூங்றாங்க நா அங்க போயிட்டு
அங்கலாம் இது இருக்கு நீங்க இங்கந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டு அதுக்கு நீங்க அமௌண்ட் போயிடும்ல
ஆமா நம்ப ஏற்கனே ஏற்கனே சும்மாவே சுத் சுத்துவோ இங்க அங்கெல்லா போயிட்டோம்னா அவ்வளோதா சம்பாதிக்கிற காஸ் நம்மளுக்கே பத் பத்தாது அப்டின்ட்டுதா கம்முனு ஒக்காந்துகிட்டே ஏயா ஃப்ரெண்ட்ஸ்லா இங்க போயிட்டாங்க ஒ ஒரு பையே டெல்லி போயிட்டா
ம்
கேரளா
ம்
அப்ப ஒ இன்னு ரெண்டு பேர் சவுதில இருக்கானுங்க எங்க மம்மி என்னைய அங் அங்கலாம் போ வேண்டா நீ வீட்லயே இரு இங்கயே இருந்து இங்கயே இருந்து எதாச்சு ஒர்க் பாரு அப்டிங்கிறாங்க
ஆஹ்
அங்கலா போனா கஷ்டோ ஏமாத்திருவாங்க அப்டி இப்டிங்குறாங்க ஆனா சேலரிலா எவ்ளோந் தெரியுமா அவுங்க வாங்க ஒன் லேக்கு அதுமாரி சம் தீங் வாங்குறானுங்கள்ல ஏன் கூட படிச்சவனுங்க நம்ப அப்டியே வீட்லே இருக்க வேண்டியதா எதா பே எக்ஸாம் எலுதிட்ருக்க பாஸ் ஆனா போவ அப்டி இல்லாட்டி எதாச்சு ஒரு வேலக் போ வேண்டிதா
ம் ம் ஆமா
நீங்க ட்ரை பண்ணீங்களா ஒர்க்கு
ஹும் ஹும் நா வர்க் ஃப்ரம் ஹோம்தா எங்க வீட்ல பண்ண சொன்னாங்க
சரி அப்ப ஐ டி சைடு எங்கயாச்சு போலாம்ல
ஐ டி சைடுலா போல உட மாட்டிக்கிறாங்க வீட்ல
சரி ஓகே தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால்ல பாப்போம்
சரி குட் நைட் ம்